கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
என்னா ப்ரோ பண்றீங்க
சும்மா தா ஃபோன வச்சிட்ட
சும்மாதா இருக்கீங்களா இப்போ தூங்கி எழுந்தீங்களா
இல்ல இல்ல இந்த ஆப் இப்பதா ப்ரோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ற
இதா ஃபஸ்ட் டைமா சேரி ப்ரோ சேரி ப்ரோ எதா சாப்ட்டாச்சா சாப்டாச்சா ப்ரோ
இல்ல ப்ரோ
இன்னு சாப்புலயா நா இப்பதா ப்ரோ அப்பா பிரியாணி வாய்னு வந்தாரு சாப்ட்டு அப்டியே பட்த்துட்ருக்கே நா சென்னை தா ப்ரோ நீங்க
நானு சென்னைதா
செரி ப்ரோ ஒர்க் பண்றீங்களா இல்ல
இல்ல இல்ல ப்ரோ காலேஜீ
காலேஜா காலேஜ் எத்தனாவது இயர் படிக்கு
ஃபஸ்ட் இயர் தா ப்ரோ
அதா ஃபஸ்ட் இயரா ம் என்ன கோர்ஸ் எட்த்து படிக்கிறீங்க நா இப்பதா தேட் இயர் ப்ரோ தேட் இயர் ப்ரோ
எந்த காலேஜ் ப்ரோ
நா ஆவடி வன்ட்ட ப்ரோ ம் நீங்க எந்த காலேஜி ஏசு எங்க இருக்கு ப்ரோ அது
அதா பூந்தமல்லி அது மெயின் ரோட்
பூந்தமல்லி ஆ ஓகே ஓகே நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன் கேட்ட
ஏங் ப்ரோ ரேடியாலஜி ப்ரோ
புரியில
ரேடியாலஜி
ரேடியாலிஜா ஆ ஓகே ப்ரோ
அதா எக்ஸ்ரே மா எக்ஸ்ரா மார் மாரி விழு
ஸ்கூல் லைப்ல எப்டி ப்ரோ போச்சி
எப்டியோ ஒன்னு போச்சி ப்ரோ
எப்டியோ ஒண்ணு போச்சா என்ஜாய் பண்லையா ப்ரோ
இல்ல ப்ரோ ஒரே ஒரு டவுட்டு ப்ரோ
சொல்லு ப்ரோ
இதுலந்து காசு வருமா வராதா ப்ரோ
அப்பில்லா பேச கூடாது ப்ரோ இந்த ஆப்ல
அப்டியா ஒ
ம் பர்சனலா அவுங்க மெசேஜ் பண்வாங்க
சரி
ம்
வேற எதனாவச் சொல்லுங்கோ
அதா ப்ரோ ஸ்கூல் லைஃப் எப்டி போச்சி பசங்ளா கூடல்லா என்ஜாய் மே என்ஜாய் பண்ணீங்ளா எதாச்சு ஃபர்ஸ்ட் லவ் எதாச்சு வந்திருக்கு ஸ்கூல்ல அத பத்தி எதாச்சி கே
ஸ்கூல்லே ஜாலியா போச்சி ப்ரோ காலேஜ்தா ஒரு மாரி டென்ஷனா போது
கட்டு ஃபர்ஸ்ட் இயர் அப்பதாம் ப்ரோ இருக்கு போக போக பழ இல்லிங்க ஆல்லா ஃபர்ஸ்ட் இயர் முடிய போதா முடிஞ்சிட்டிருக்குமே இப்பஸ் செகெண்டு எதலா வரு ஆ செகெண்டு இயர் ஜாயின் பண்ண போறீளா ஆ ஆ ஆ
இன்னு இல்ல ப்ரோ மெடிக்கல் காலேஜ்னா அப்டியாக்கு
அப்டியா ஆ இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் முடிய போதா
ஆ
கு
செகெண்ட் செம் மாற போது
பசங்லெல்லா கொஞ்ச கனெட் ஆகு புரோ அப்பதா ப்ரோ ஜாலியா இருக்கு நீ யாரு கூடயு பேசாமிருந்தா அப்டிதா ப்ரோ இருக்கு
எல்லா ஒரு மாரி கீதுதா அதுதா ப்ரோ
புரில
எல்லாரு ஒரு மாரி ஸ்நேக்காகுறாங்க ப்ரோ யார நம்பர்னே தெர்ல
அப்டியா எல்லா தே நம்பு ப்ரோ அதெல்லா பிரச்சனில்லயா எல்லாரு பரவால பொண்ணுங்கிட்ட எல்லா நல்லா பேசு ப்ரோ கோயெட் தான
அ ஆமா ப்ரோ
ம் பொண்ணுங்கிட்டெல்லா பேசு ப்ரோ ஸ்டாடிங்கே
ப்ரோ பசங்ள விட பொண்ணுங்க புத்தி அதிகமாதா ப்ரோ
ஏ ப்ரோ போய் பேசு ப்ரோ எதா இருந்தாலு உனக்கு யார புடிச்சிருக்கோ ஸ்ட்ரைட்டா போய்ட்டு பேசுங்க
பிரச்னையாய்டு ப்ரோ நீ வேற எங் காலஜ்
பச்சா என்னா ப்ரோ சொல்ற அவ்ளோ ஸ்டிட்டாவா இருக்கு
ஸ்டிட்லா இல்ல ப்ரோ ஒரு மாரி யாரையு நம்ப முடி நம்பவே முடியாது ப்ரோ எல்லா ஒரு ஒருத்தவ ஒரு மாரி இருப்பாங்கோ
அப்டியா காலேஜ் எப்டி ஸ்டிட்டா இல்ல
ஜாலியாத ப்ரோ இருக் ஓபன் கேட்டு தா
ம் ஓபன் கேட்டுது எப்ப வேணா வரலா எப்ப வேணா போலாமா ம்
இப்ப த அட்னஸ் போட்டு வீட்டுக்கு வன்ட
வீட்டுக்கு வண்டியா டைமிங் என்ன காலேஜுக்கு
ஒன்றைல இருந்துத அஞ்சர
ஓ புரில
ஒன்றைல இருந்து அஞ்சர ப்ரோ
ஒன்றைல இருந்து அஞ்சரையா செகண்ட் ஷிஃப்ட் ஆ இல்ல காலேஜ் டைமிங்கே அதானா
இது செகண்ட் ஷிஃப்ட் ப்ரோ
ஆ செகண்ட் ஷிஃப்ட் அதான கேட்டா சேரி ப்ரோ சேரி ப்ரோ மூவி ஏதாச்சு நா வந்து எனக்கு காலேஜ் டைமிங் வந்து பத்து மணில இருந்து ரெண்டரை மணி வரையும் நா இன்னைக்கு காலேஜ் போல பசங்கலோட நேத்து கேக்கு வெட்டு சாப்ட்டு கிப்ட்டு வர நேத்து மணி ஒரு ரெண்டு மூணு ரெண்ரை ஆய்ச்சி
ரெண்டர ஆயிருச்சு
அதனால அப்டியே படுத்துன் தூங்கிட்டே இப்பதா ஒரு பன்னெட் மணிக்கு எழுந்த எழுந்துட்டு பல்லு வெலக்கிட்டுஸ் அப்பா சாப்பாடு வாங்கினு வந்தாரு சாப்புட்டு அப்டியே வந்து படுத் அ
உங்க காலேஜ் லைப் எப்டி ப்ரோ போது
எங்க காலேஜ்ம் ஃப்ரீ தான் ப்ரோ ஸ்ட்ல்லா கிடையாது டிரஸ் கோடு எப்படி வேனா போட்டுகலாம் ஜீன்லா எதவும் கேட்க மாட்டாங்க ஹேர் ஸ்டைல் ஆட்ஸ் ஆட்ஸ்த ப்ரோ
ஆட்ஸ்ல என்ன குருப் ப்ரோ
பி காம் ஜென்ரல் படிக்கிறேன் ப்ரோ
ம்
ம் இப்பதா வேற பிளேஸ்மெண்டுக்கு வேற அப்ளை பண்ணிருகேன் வேல கிடைக்கிறதுக்கு
மூணு வருஷம்தான ஆ கோர்ஸ்சு
ஆமா மூணு வருஷம் தான் கோர்ஸ் வேல கெடச்சிட்ட நல்லா இருக்கும் வேல கெடச்சுன்னா சென்னைல இருக்கறேன் ப்ரோ ரெடில்ஸ்
ம் நா மீஞ்சூர்ல ப்ரோ
மீஞ்சூரா
ஆ
ம் ம் சரி ப்ரோ ஏதாச்சு மூவி ஏதாச்சு பாப்பீங்ளா
மூலின்னா அந்த கிரைம் மூவி த்ரில்லர் மூவி அந்த மாறி பாப்பேன்
நானும் அதேதான் ப்ரோ லைக் பண்ணுவேன் கிரைம் மூவி த்ரில்லர் மூவி சஸ்பென்ஸ்சு
ம் ம்
அந்த மாறித நானும் பாப்பேன் லேட்டஸ்டா என்ன பாத்தீங்க மூவி
லேட்டஸ்டா துரேந்தரு நல்லா இருந்தது
துரேந் ஒன்னு டூ ரெண்டுமே பாத்துடீங்களா ஆ
ஆ
ம் துரேந்தர் ஒன்னு பாத்தேன் இன்னும் டூ பாக்கல
ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ ஜனநாயகன் பாத்து முடிச்சிட்டோம்
ஜன நாயகன் ரிலீஸ் ரிலீஸ்ஸே ஆவல ப்ரோ பாவம் ப்ரோ அவன்
இந்த மாசம் ஆயிடும் ப்ரோ
இந்த மாசம் அவன் தா ப்ரோ
பதினாறாம் தேதி
ம் ம் அப்புறம் கிரைம் த்ரில்லர் மூவி கிரீடம் அந்த மாறி ஏதாச்சு பாத்தீங்கள்ளா
ஆ ஆ
ஆ ஃப்ரீ டைம்ல இருக்க சொல்ல சும்மா மூவில்லாம் பாப்பீங்க
ஆமா ப்ரோ
ம் எதாச்சி கார்ட்டூன்லா எதாச்சு பாப்பீங்ளா இன்னு
கார்ட்டூன்லா இல்ல ப்ரோ நீங்க
கார்ட்டூன்லா இல்லயா நா கூட பாக்க மாட்டே ப்ரோ அப்பப்ப எதாச்சி ஃபோன்ல சார்ஜர் இல்லைனா லேப்டாப் பாப்பே லேப்டாப்லயு சார்ஜர் இல்லனா டிவி க்கு போவே எதாச்சு படோ இப்ப படோ வர்லைனா செரி கார்ட்டூன் பாக்கலா அப்டின்ட்டு சும்மா பாப்பே அனீமில
அனீமினா எதுவுல்ல ப்ரோ
அந்த மார்லா எது இல்ல ஒன்லி மூவீஸ் தா
நீங்க
ம் நானும்தா ப்ரோ மூவிஸ் பாப்பே நரட்டோ பாத்தே அது நம்ளுக்கு செட்டாவுற மாரி இல்ல அதனாலா அப்டியே வுட்டே
ம்
அதா உங்கள கேட்டே பாப்பீங்களானு
இல்ல இல்லல்ல
டூர் எங்கேயாச்சு போய்ருக்கீங்ளா ப்ரோ
நாங்க மூணாறு போனோ ப்ரோ அஞ்சு நாள் முன்னாடி
ம்
மூணாறு ப்ரோ
மூணாறு போய்ருக்கீங்ளா
ஆ இப்பதா அஞ்சு நாள் முன்னாடி போனே ஆ நல்லான்ச்சு
ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா அவ்ளோவா தெரியாது ஜாலியா போய்ட்டு வந்துற்லா மூன் நாள்
ஃபேம்லியா கூட எங்கயாச்சு போய்ருக்கீங்களா டிரிப்பு
ஆ இல்ல இல்ல ப்ரோ நீங்க
நா ஃபேமிலியோட போனேனா நைன்த்துல டென்த்துலயோ போனே மைசூர் போனே
ம் ம்
மைசூர் போய்ட்டு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு மைசூர் பேலஸ்ஸு அங்கருக்க கொ ஞ்ச கொஞ்சோ எடொலா தெரிஞ்ச எடலா சுத்தி பாத்துட்டு அப்பா ப்ப ரீசென்னா ரீசென்ட்டான் புரில
ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட போலயா
ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூடதா அது சின்ன வய்சல போனே ஃபேம்லியோட பசங்க கூடனா ஊட்டி ஆ கொடைக்கானல் போனே அவ்ள தா ப்ரோ
கொடைக்கானால் எப்டி ப்ரோ இருன்ச்சு
கொடைகானல் நல்லா தா ப்ரோ இன்ச்சு நல்லாதாருக்கு பசங்ளா கூட போனா எல்லாமே ஜாலியா தா ப்ரோ இருக்கு
எங்கெங்க போனீங்க கொடைக்கானல்ல
கொடைக்கானல்ல வந்து ஆ அது பேக்கேஜா போட்டுந்தானுங்க ஆ பசங்க கூட்டுன் போனானுங்க எங்கெங்கன் தெர்ல ஆனா
ஒ ஒர்த்தருக்கு எவ்ளோ ப்ரோ
ஒர்த்தருக்கு வந்து ஃபை தௌசண்ட் ப்ரோ அதுல வந்து ஃபை அண்ட்ரட் மீந்துச்சு லாஸ்ட்டா பிச்சு குத்துட்டாங்க ம் ஒரு அண்ணா ஆ ஆமா ஒ ர்த்தருக்கு ஃபை அண்ட்ரட் மீந்துச்சு ஆ ஒரு அண்ணே கூட்டிட்டு போனாரு கூட்டினு போய் ஏ காசுல்லா பிரிச்சு குடுத்துட்டாரு
எத்தி நாலு ப்ரோ
நா மூணு நாள் போனோ ப்ரோ
அதேதா ப்ரோ நா மூணாறு போனோ மூவாயிர ரூவா தா ஆச்சு
மூவாயிரரூவாச்சா கொடைக்கானல் பக்கத்துல தான மூணாறு
ஆ நீங்க கொஞ்சோ சாப்படுறதா சிக்கனமா சாப்டேனா நல்லா பட்ஜெட் அப்டே நிக்கு
அதே மாரி ஊட்டிகு போனே ஸ்கூல் படிக்க சொல்ல
ஆ
ஆ ஸ்கூல்லயே கூட்டிகிட்டு போனாங்க அதுவு பட்ஜெட்டு ஃபை தௌ ஃபோர் தௌசண்ட் நெனக்கிறே ஃபோர் தௌசண்ட் கூட்டிபோனாங்க
லாஸ்ட் வருஷமா
ஆ டுவெல்துல ஸ்கூல் பஸ்ல இங்கிருந்து சென்னைல இது ஸ் சென்டர்ல போயிட்டு ட்ரையின் ஏ ட்ரையின் ஏறணுமனா மேட்டு பாளையத்துல போய் எறங்கணு
ம்
மேட்டுப்பாளையத்துல இருந்து டூரிஸ்ட் டு வச்சி மேல ஊட்டிய சுத்தி காட்னாங்க அது நல்லா இருந்து ச்சு பசங்க ஸ்கூல் பசங்களோட போனா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது பசங்கள அடி அடிச்சுங்குனு புடிச்சிங்குனு ஃபயர் கேம்ப் எல்லா போட்டாங்க நைட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஃபயர் கேம்ப்ப சுத்தி வந்தது செம்ம ஜாலியா இருந்தது ப்ரோ ஸ்கூல் படிக்க சொல்லணுனா அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்கள ப்ரோ
எனக் ஸ்கூல்ல கூட்டனே போல ப்ரோ இந்த குயிஸ்சாண்டு குயின்ஸ்லாண்டு தா கூட்டுனு போனா
சின்ன வயசுல கூட்டிட்டு போயிருப்பாங்க ப்ரோ ஆறாவது ஏழாவது படிக்க சொல்ல டுவெல்த்லயா கூட்டிட்டு போனாங்க
ஆறு வாட்டி போயிட்டு வந்ட்டே ப்ரோ குயின்ஸ்லாண்டு
அப் பா குயின்ஸ்லாண்டு எம் ஜி எம் மு வி ஜே பி
உ நா ஒரே வண்டி தா ப்ரோ குயின்ஸ்லாண்ட் மட்டுதா ஆறுவாட்டி வேற எதுமே கூட்டுணு போல
ம் என்ன கூட்டிட்டு போனாங்க ப்ரோ குயின்ஸ்லாண்டு எம் ஜி எம் வி ஜே பி ஒரு ஒரு வருஷத்து ஒரு ஒரு வாட்டி எங்கயாச்சு கூட்டிட்டு போவாங்க
நா படிச்சது வந்து பிரைவேட் ஸ் கூலு அதனால கூட்டிட் போனாங்க நீங்க எங்க ப்ரோ
ஏ நானு பிரைவேட் ஸ்கூல் தா ப்ரோ வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூல் தா ப்
அப்டியா செம்மீரீஸ்
ஆமா ப்ரோ
செம்மேரிஸ் மீஞ்சூரா ஆ
மீஞ்சூர் தா ப்ரோ
ம் ம் சேரி ப்ரோ அங்க எ கேள்விப்பட்டுக்கிறே ப்ரோ அங்க எப்டி ஸ்ட்ரிட்டா ஸ்கூல் கூட
ஆ ஹ ஜாலியா தா ப்ரோ போ
ம் அதா ஜாலியா தா ப்ரோ இருக்கு ஸ்கூல்லே ஸ்கூல் லைஃப் தா எப்பயுமே
ம் காலைல
ம் ம் சேரி ப்ரோ நா கட் பண்ணிட்டு கால் பண்றே
ஆ